ஹலோ கேக்குதா
அ கேக்குதுக்கா உங்களுக்கு கேக்குதா நா பேசுறது ஆ சொல்லுங்கக்கா எப்டி இருக்கீங்க என்ன பண்றீங்க
என்னப்பா பண்றது உக்காது ஸ்கூல் ஆரம்பிக்க போது இல்லயா அதுக்கு தேவ எல்லா ரெடி பண்ணிகிட்டுருக்கே புக்கு அட்டை போட்டுக்கிட்டுருக்கே இது பண்ணிட்டுருகே பேக்கு இதுன்னு வாஷ் பண்ணிக்கிட்டு புக்கெல்லா வாங்கியாச்சு வே அட்டை போட்டுட்டு ஒக்காந்துட்டுருக்கே அடுத்தது என்ன பண்ணனு அத சாப்பாடு வேலை என்ன செய்யலா அதெல்லா பண்ணிட்டியா மெனு பாத்துக்கிட்டு இருக்கே என்னென்ன பண்ணலா இந்த புள்ளைங்களுக்கு எத செய்றது எத செஞ்சாலு புடிக்கல புடிக்கலேங்குதுங்க
இது தாளிச்ச சாத மாரி பண்ணி குடுக்கலாமேக்கா லெமன் சாதம் புளி சாதம் அந்த
அதப்பா நானு யோசிச்சு வச்சே அப்டிதா சேரி பாக்கலாம்டு அந்த அந்த புளி சாதம் கொடுத்தா வேண்டாமா எலுமிச்ச சாத குடுத்தா வேண்டாமா இதே வா இதே வா இதே வா அப்டிங்குதுங்க அத எண்ணத்த குடுக் இல்ல அத யார் யார்ரு என்ன பண்றாங்க அத சேரிங்க சேரி அட்லீஸ்ட் யூடியூப்ல ஏதாது தெரியுதா பாக்கலா அப்டின்னு பாத்தோ அந்த மாரில்லா நம்மள்க்கு செஞ்சு கொடுக்க நம்மள்க்கு எங்க டைம் இருக்கு
அ நா வேணா ஒரு ஐடியா குடுக்க வாக்கா
என்ன இதுப்பா சொல்லுங்க
நா வந்து இப்ப பாத்தீங்கன்னா நா ரெண்டு நாளைக்கு முன்னாடி செஞ்சு கொடுத்தே பிள்ளைங்களுக்கு நல்லா சாப்பிட்டுச்சுங்க நம்ம கருவேப்பல இருக்குல்ல அத போட்டு வந்து நம்ம தொக்கு மாரி செய்யலா தொக்கு மாரி செஞ்சோம்னா அது இட்லி தோசைக்கு வச்சு சாப் இருக்குதுங்க சாதத்துக்கு போட்டு நம்ம புளிசோறு கின்ற மாரியே புளிசாத மாரியே கிளறி குடுத்தம்னா சாப்டுக்குதுங்க நா லன்ச் பாக்ஸுக்கு குடுத்துட்டே வீட்டு வீட்லயு வந்து அத திருப்பி திருப்பி கேட்டு சாப்பிடுதுங்க
அப்டியா பரவா இல்லேயே எங்க வீட கருவேப்பலனா தூக்கி குப்பையிலல்ல போடுவாங்க
அதுனாலதா அதுனாலதா நா என்ன பண்ணேன்னா எங்க இது ஊருக் போயிருந்தப்ப போன வாரோ ஊருக்கு போயிருந்தப்ப பாட்டி வ்வுகள்ட்ட கேட்டே அங்க போயிருந்தப்ப இதுங்க பிள்ளைங்க பூறா எல்லாத்தையு எடுத்து எடுத்து தூக்கி போறத பாத்துட்டு இப்டி தின்னுச்சுங்கன்னா இதுகளுக்கு என்னத்த உடம்புல தெம்பு இருக்கு அப்டின்னாங்கா அவுக பூராத்தையு எல்லாத்தையு எடுத்து எடுத்து வெளிய வைக்குதுக இதுகளுக்கு எப்டி முடி வளரு எப்டி உடம்புல தெம்பு இரு க்கு இரும்புச்சத்தே இந்த கருகப்புள்ள தா அத பூரா ஒ ம புள்ளைக ரெண்டு அப்டி அப்டியே அள்ளி வைக்குது அப்டினு இருந்தாங்க நா இதுக எங்க சாப்டுதுங்க இப்டி தா எல்லாத்தையு அள்ளி வைக்கதுன்னு சொல்லுபோது அவுங்க தா சொன்னாங்க அத தா வந்து நா இங்க செஞ்சு பாத்தே நல்லாருக்கு அந்த மாரி நா சொல்ற அந்த மாரி வேணா நீங்க செஞ்சு பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க
இப்ப சொல்லுங்க பாக்கற எனா அது
ஆ கருகப்பிள வந்து பாத்திங்கன்னா நல்லா ஒரு ஒன்றரை கப்பு ரெண்டு கப்பு அளவுக்கு கருகப்பிள நல்லா எடுத்து கழுவிட்டு ஆ வச்சுக்கோங்க வச்சுட்டு பாத்திங்கனா அதுக்கு வந்து கொஞ்சோ அரைக்கிறதுக்கெலா கொஞ்சோ அரைக்கணு ஆ ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கடுகு அப்றோ ஒரு டீஸ் ஸ்பூன் வந்துட்டு வெந்தயோ இது ரெண்டையு வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிருங்க போட்டோம்னாலே நமக்கு வெடிக்குள்ள எண்ணெ ஊத்தாம சும்மா டிரை ரோஸ்ட் மாரி பண்ணி அத ஆரவு அத நல்லாப் பொடிச்சு வச்சுக்கோங்க பொடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்றோ பார்த் பாத்தீங்கன்னா எண்ணெய்ல கொஞ்சோ எண்ணெ கொஞ்சோ விட்டு அதுல வந்து ஆ அதே மாரி ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லா வெள்ள உளுந்துருக்குல வெள்ள உளுந்த போட்டு நல்லா வறுத்துட்டு அது கொஞ்சோ அரை வறுபடவு அரை இத வறுபடவு அப்றோ ஒன்ற ஸ் பூன் வந்து வரமல்லி ஆ நம்ம மொளாகாப்படி அடிக்கிறதுக்கு மிளகாயோட கொத்தமல்லி போடுவோ இல்ல கொத் கொத்தமல்லி வேத
ஆம்மா ஆமா
அது வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டு அதையு நல்லா வறுத்துட்டு இத ரெண்டேயு நம்ம வறுக்கையிலே நல்லா மனே வரு
ஓகே
ஆ அதோட வந்து பாத்தீங்கன்னா நா வந்து இங்க வீட்டுல வந்து செய்யு போதே கொஞ்சோ நா பூண்டெல்லா நெறைய சேத் தேதா செய்வே நல்லா போட்டா நல்லா ஜீரணமாவு பிள்ளைங்களுக்கு பசி எடுக் குனு நா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருவது பல்லு பூண்டு போட்டே
சேரி சேரி
போட்டு அதையு நல்லா அந்த எண்ணெயில நல்லா சுருள கீண்டிட்டு அதோட பாத்திங்கன்னா அதே மாரி ஒரு சின்ன வெங்காயோ ஒரு இருவ த்தஞ்சுலருந்து முப்பது மீடியம் சைஸுன்னா ஒரு முப்பது வெங்காயோ கொஞ்சோ பெருச பெருசாக இருக்குன்னா ஒரு இருவத்தஞ்சு சின்ன வெங்காயோ போட்டு அதையு நல்லா வதக்கிட்டு
ஓகே
அதோட நம்ம இந்த கருகப்பிள எடுத்து வச்சிருக்கோ பாருங்க
ஆமா
அதையு போட்டு நல்லா வணக்கிட்டு வதக்கி அத வந்து ஆற வச்சிரணு ஆற வச்சு வச்சுட்டு அதுக்கப்றோ ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் வந்து புளி எடுத்துக்கணு புளி எடுத்துட்டு அதையுமே வந்து பாத்திங்கன்னா எண்ணெய்ல வந்து போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துடணு நம்ம அப்டி போட்டு பொறிச்சு எடுத் துட்டோம்னா புளி எடுத்துட்டோம்னா அத அரைக்கு போது நல்லா நைசா அரப்பற்று ரெண்டாவது சீக்கிரோ கெட்டு போகாது ஆ எண்ணெயில வந்து அந்த புளியையு நல்லா ஒரு இப்போ லெமன் சைஸ் அளவுக்கு புளிய எடுத்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டு இப்போ என பண்ணனு எல்லாத் தெயுமே மிக்சில போட்டு அடிக்கணு ஃபர்ஸ்ட் அந்த கடுவு வெந்தயமு ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கறத தனியா அடிச்சு வச்சுருங்க தனியா அடிச்சு வச்சுட் ட்டு அதுக்கப்றோ நம்ம இந்த இதெல்லா போட்டு வெங்காயோ எல்லாமே போட்டு வதக்குணோ பாருங்க அத நல்லா போட்டு மிக்ஸ் அதோட அந்த புளியையும் போட்டு நல்லா மிக்சியில ஒரு பேஸ்ட்டு மாரி ஓட் டிருங்க நல்லா ஓட்டிட்டீங்கன்னா ஓட்னதுக்கப் அப்புறோ வந்து பாத்திங்கன்னா திருப்பி கொஞ்ச நல்லா இது வந்து நம்ம தொக்கு மாரி செய்றோல அதனால வச்சூ சாப்ட்டுக்கலா ஒரு வா வெளியில வச்சாலே ஒரு நாலு அஞ்சு நாள் வரைக்கு கெட்டுப் போகாது ஃபிரிட்ஜுக்குள்ள வச்சோன்னா பதினஞ்சு நாள் வரைக்கு கூடக் கெட்டு போகாது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலா
ஆ பரவாயில்லயே ஆ
இந்த மாரி அதனால வந்து நம்ம விடும்போது பாத்தீங்கன்னா எண்ண கொஞ்சோ சேத்தியே விட்டுக்கலா நா வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு நால்ற அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ண விட்ட இத அடுத் து சுருள சுருள கின்றதுக்காண்டி கொஞ்சோ எண்ண நறையா சேத்திக்ட்டோண்னா டேஸ்ட்டு நல்லா இருக்கு நம்ம வெளியில வாங்குற எண்ண இல்லாம நல்லா செக்ல வாங்கன எண்ணயா இருந்தா இன்னு நல்லா ருசியா இருக் கு அ அந்த எண்ணெய விட்டுட்டு அதுல அதே மாரி கடுகு கொஞ்சோ வெள்ள உளுந்து கொஞ்சோ அ சீரகோ கொஞ்சோ விட்டு நல்லா பொரிய விட்டுட்டு அதுல வந்து அ கருவப்பில சும்மா ஒரு கொஞ்சமா ஒரு பத்து இனுக்கு அளவு ப ஒரு பத் து எல அளவுக்கு போட்டுட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறோ நம்ம இந்த அரைச்சு வச்சிருக்கோம் பாருங்க பேஸ்ட்டு மாறி
ஆமாமா
அ அத வந்து கொட்டி நல்லா கிண்ட ஆரம்பி ச்சர்னு நல்லா கிண்டிட்டு கின் நம்ம கிண்ட கிண்டவே பாத்தீங்கன்னா நம்ம எண்ண நறையா ஊத்தியிருக்கோல அந்த எண்ணெய ஃபுல்லாவே ஃபஸ்ட்டு அந்த உள்ளு அந்த எண்ண ஃபுல்லா உள்ள வாங்கி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கு நல்லா கொதிக்கும் போது என்ன பண்றீங்கன்னா அ நல்லா கலரா வேணு உங்களுக்கு சாதத்துல பெசஞ்சு சாப்படைய்ல்ல ரெட்டிஷ்ஷா வேணு அப்டினா
ஆ
அ கேஷ்மீர் மொளகா தூள்ருக்குல்ல
ஆமாமா
அது ஒரு அர ஸ்பூன் அல்லது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலா ஏனா அதுல வந்து காரோ அவ்வளோ இருக்காது அத போட்டுட்டு நம்ம தொக்குக்கு தேவையான காரத்துக்கு வந்து நம்ம வீட்லயே மொளாகாப் பொடி அரைச்ச வச்சிருக்கோம் பாருங்க
ஆமா
அது அந்த தொக்கு எவ்ளோ வருதோ அந்த அளவுக்கு நா செஞ்சதுக்கு வந்து இப்ப இப்ப நா சொல்ற அளவுக்கு பா த்தீங்கன்னா ஒன்ற டேபிள் ஸ்பூன் நா வந்து மொளகாப்பொடி போட்ட ஒன்ற டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு கர கேஷ்மீரி மொளகாத்தூள் வந்து ஒரு அர ஸ்பூன் போட்ட போட்டு நம்ம அத நல்லா சுருள சுருள கிண்டி இது நம்ம எண்ண ஊத்தி நல்லா கிண்ட ஆரம்பிக்கும் போதே கொஞ்சோ மீடியம் ஃப்ம்ல வச்சுட்டு மூடி வச்சறணு இல்லன்னா டொப்பு டொப் புணு ஃபுல்லா நம்ம மேல ஃபுல்லா தெறிக்க ஆரம்பிச்சிரு இது பண்ணும்போது பண்ணிட் டு கடைசில கொஞ்சமா அந்த இதுக்கு தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும் போது லாஸ்ட்ல பெருங்காயத்தூள் கொஞ்சோ போட்ருக்கணு போட்டு நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு ஒரு பத் பத்து நிமிசோ பதினைஞ்சு நிமிசோ கழிச்சு நம்ம சிம்லே வச்சு நம்ம கிண்ட கிண்ட பாத்தீங்கன்னா அந்த எண்ண வந்து தானா பிரிஞ்சு வரு அது நல்லா வெந்துருச்சு அப்டின்னா வந்து நல்லா எண்ண தனியா ஆயில் விட ஆரம்பிச்சுரும் நம்ம மொதல்ல நறைய சேத்தோம் பாத்தீங்களா எண்ண
ஆமா ஆமா ஆமா
அது ஃபுல்லா எண்ண பிரிய ஆரம்பிக்கு நம்ம இந்தப்ப கேசரி அல்வாலா செஞ்சோன்னா லாஸ்ட்ல் எப்டி நெய் எல்லா உள்ள வாங்கி கு அப்புறோ லாஸ்ட்ல அந்த நெய் ஃபுல்லா திருப்பியு நல்லா வெந்ததுக்கு அப்புறோ நெய் பிரிய ஆரம்பிக்கு அந்த மாதிரி
ஓகே ஓகே புரியுது
அந்த மாரி நல்லா பிரிஞ்சி வரையில நம்ம அந்த கடைசில அந்த அ வெந்தயமு கடுகு போட்டு அரச்சோ தெரியுமா பொடி
ஆமாமா
ஆ அத அது மேலாப்ல தூவி வுட்டுட்டு நல்லா திருப்பியு சுருள சுருள கிண்டி ஒரு டூ மினிட்ஸ் அதுக்கப்றோ சிம்லே வச்சிருந்து மூடி வெ ச்சி நல்லா கிண்டி முடிச்சோனா அப்டியே அல்வா மாரி நம்ம எடுக்கு போதே பாத்தீங்னா சட்டியில ஒட் டாமே தெரண்டு வந்துரு
புரியுது புரியுது
அ அது அப்டி வந்ததுக்கு அப்புறோ நல்லா அத ஆற வச்சிட்டு அ ஒரு கண்ணாடி இதுல கண்டைனர்லயோ இல்ல எதுல்யோ எதுல உங்களுக்கு ஸ்டோர் பண்ண மு டியுமோ அதுல ஸ்டோர் பண்ணி நம்ம வெளியில வச்சாலு நாள் நாள் வரைக்கு வெளியில வச்சி யூஸ் பண்லா இல்ல நம்ம கொஞ்சமா வேணுங்கிறளவுக்கு எடுத்துட்டு ப்ரி்ஜக்குள்ள வச்சிருவோ நெறைய செஞ்சிருக்கோ ஒரு டூ டேஸ் கழிச்சி நம்ம எடுத்து போ அப்டினா பிரிட்ஜ் குள்ள வச்சீங்னா மேக்சிமம் பதினஞ்சி நாள் வரைக்கு வச்சி யூஸ் பண்லா
பரவால்லியே ஆனா அது கசப்பா இருக்காதா
ஆஹா கசப்பா இருக்காது நம்ம இந்த புளி மத்த இதெல்லா சேக்றோல்ல நீங்க அப்டி கசப்பா இருக் கு நெனச்சீங்கனா கடைசில நம்ம அந்த கடுகு வெந்தய போட்றீங்க பாத்தீங்ளா
ஆமா
அப்ப லைட்டா பாத்தீங்கனா ஒரு ஸ்பூன் அல்லது ஒன்ற ஸ்பூன் அளவுக்கு வெள்ளோ வந்து இடிச்சி வச் சி போட்டா கடைசில நல்லா இருக்குமா நா எ பிள்ளைங்க இப்டி சாப்புறதுல வெள்ளோ அந்த அந்த இனிப் பு இருந்துச்சுனா இதுக திங்காதுக இதுகலுக்கு ஒன்னு புளிப்பா இருக்கணு இல்லனா காரமா இருக்கணு அப்டி இருந்தா தா சாப்டுங்க
ஆமா இந்த காலத்து புள்ளைங்க காராந் தா கேக்குதுங்க காரம் அந்த ஸ்பைஸின்றது வேன்னு
போட்றமா மொளகத்தூள் போட்றமா அந்த கலர பாத்தாலே அதுக சாப்ட ஆரம்பிச்சுருங்க
ம் எனக்கு எதுனா லேசா அது கொஞ்சோ இனிப்பா இருந்தாலு அய்யயோ இனிக்கிது இனிக்கிது இனிப் பு ஸ்வீட்டார்க்குதுன்னுது தொட மாட்டேங்கிதுங்க எங்க வீட்லலா சுத்தோ அந்த லேசா அந்த ஸ்வீட்டு அந்த ஸ்வீட்னஸ் இருந்தா சுத்தமா தொட மாட்டாங்க அம் மாங்கா சாதோ கெளறுவே அந்த மாங்கா
அவுங்க எங்க பாட்டி சொன்னவுங்க சொன்னது எப்டி சொன்னாங்கன்னா ஆ வெள்ளம் கடசில போட்டு குடுத்தன் தா சொன்னாக நா செரி மொதல்ல இத சாப்புட வப்போ இதுலேயே சாப்ட்ருச்சுன்னா நம்ம இனிப்பு போட வேண்டா அப்டின் சொல்லி கொஞ்சமா லை டா போட்டு மொதல்ல சோத்துல போட்டு பெசஞ்சி தக்காளி சாதோ மாரி இது ஒரு டிஷ்ஷு சாப்ட்டு பாருங்க அப்டின் சொல்லி குடுத்து அதுலயே அதுகளுக் புடிச்சிருச்சி அதனால நா வெள்ளம் போடல அதயே சாப்ட்ருச்சிங்க அடுத்த நாள் திருப்பி லைட்டா எடுத்து சூடு பண்ணி சாதத்த போட்டு கெளறி டிஃபன்க்கு குடுத்து வுட்ட டிஃபனுக்கு சாப்ட்டுருச்சுங்க
அதே மார்தா எங் ஆக்சுலா என்னுடைய மாமியார் அப்டிதா என்ன பண்ணாங்க அவுங்க எது பாத் ஏ சொன்னாங்கன் சொல்லிட்டு கருவேப்ல பொடின் சொல்லிட்டு கருவேப்புல பொடியா இட்லிக்கு தொட்டு சாப்புறது அப்டி சொல்ட்டு அத வேறு என்ன வந்து நெறைய அரைக்க சொல்லிட்டாங்க இது போடு நம் நல்லா இருந்தது டேஸ்ட்டா இருந்தது நா இப்டி செஞ்சி நாங்களு சாப்ட்டு பாத்தே நா சோ இங்க வந்து செரி செரி எடுத்துட் வரலான் இருந்த மறந்துட்ட நா நீ சே நா சொல்ற இந்த இதெல்லா வெ போட்டு செய்யு அப்டின் சொல் டு அவுங்க சொன்னாங்களேனு நானு போட்டு ஏனா அவுங்க கொஞ்சோ நல்லா டேஸ்ட்டா சாப்புறவங்க இது அவுங்ளே சொல்லு போது கரெட்டு தப்பாவா இருக்க போது அப்டின் சொல்ட்டு போட்டுட்ட போட்டுட்டு எடுத்து குடுத் எடுத்து அரச்சி எல்லா மண்ணே தோ தோசைக்குனு வெ ச்சா அச்சச்ச இது என்ன இப்டி கசக்குது இப்டி இருக்குது அதா அவ்ங்க வேற இத ப்பா சாதத்துலு பெசஞ்சு சாப்புட்லான்டா நல்லா இருக்குன்டா செமையா இருக்குன்டா அப்டின்ட்டு அத வேற போட்டு அன்னக்கி ஃபுல்லா திட்டு வாங்கிட்டு இருந்தாங்க அவுங்க அவ்ங்க இப்ப அவுங்க பையங் கிட்ட ம் நீ வந்துச்சுன்னு யாவ்ளே ஏதோ செய்றானாக்கா நீ ரெண்டு இன்னொ ரெண்டு அத கெடுத் துடுறியா அந்த மெனு சொல்ற இந்த மெனு சொல்றன அவ்ள கெ இதுக்கு எல்லாத்தயு சாப்பாட கெடுத்துட்டியா அத பண்ணிட்டியானு ஒரே திட்டு நா சொன்னெம் பாரு நல்லது இல்ல எனக்குதா கசக்குது இத ஐயோ பாட்டி இது கசக் குது பாட்டி அப்டின்டு இது பண்ணி விட்ருச்சிங்க அத தொட்டு கூட பாக்கல அப்பறொ நா தா என்ன பண்ணிடே அசாத கொஞ்சொ கொஞ்சமாக எதுல்யாது கலக்கறே அப்டின்ற பேர்ல சாம்பார்ல கார அப்டி அப்டி அததல்ல கொஞ்சொ கொஞ்சொ கலந்து இது பண்ணி விட்டே
அது நம்ம பொடியா செய்யும்போது வந்து கசப்பு அதிகமாதாக்கா இருக்கு நம்ம இப் ப்ப இதுல செய்யும் போதுனா இதுல நம்ம நெறைய இன்கிரிடிய்ன்ஸ் நெறைய சேக்குறோல
ஆ புதினா சாதொன்றாலே அதுங்க தொட மாட்டெங்குதுங்க புதினா சாதொனாலோட ஆ
ஆகும்போது நமக்கு ரொம்ப கசப்பு தெரியாது அந்த புளி போட்ருக்றதுனால மொளகா தூள் போட்றதுனால வெள்ள பூ டு போட்றதுனால அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லா நெறையா தெரியு
புரியுது புரியுது
ஆ நீங்க ஒரு தடவ இப்ப நா சொன்னத நீங்க நா சொன்ன அளவுக்கு கூட நீங்க நெறைய செய்ய வேண்டா நா சொன்னதுல கொஞ்சொ பாதி பாதி போட்டு செ கொஞ்சமா செஞ்சு பாருங்க கண்டிப்பா ப்ப பசங்களுக்கு செஞ்சு குடுங்க சாப்டுவாங்க அ சேரிக்கா எனக்கு ஒரு வேல வந்துருச்சு
ஓகேப்பா
ந நாளைக் கூப்புடவா உங்களுக்கு ஆ செரி நீங்க செஞ்சு பாருங்க நா சொன்னத செரிங்ளாக் க்கா ஆ செரிங்கக்கா